ஆ கேக்குது சரியான நெட்வொர்க் இல்லன்னு நெனைக்கிறே அதனால கட்டாயிடுச்சு ஓகே நம்மோ எதுல விட்டோ நம்மோ அங்க குடும்பத்துல ஒருத் தரா அந்த பூன
ம் தெளிவா கேக்குதுங்க சார் உங்களோட ஃப்ரெண்ட்டு பாத்தீங்கன்னா டுவெல்த் வரைக்கு ஃபோன ஃபிரண்டா இருந்துச்சுன்னு சொன்னீங்க அதுக்கப்புறோ கால் கட்
எ ஃப்ரெண்ட்டுல்ல ஃப்ரெண்ட்டுல்ல நானு
ஓ நீங்க ஃப்ரெண்டாருந்தீங்களா அப்போ
ஆமாமா
நீங்கிளா
ஆமா ஆமா அது எங் கூட தா தூங்கு எங் கூடயே வந்து வாக்கு வரு நா வீட்ட விட்டு கொஞ்ச தூரோ போனா எ பின்னாலேயே வரு சோ எல்லாமே அது ஏ கூடைய வந்து மிங்கிளாயிக்கிச்சு ஆமா அதே மாரி
சார் வந்தீங்க நீங்க வெளியில
புரியில
பூனையெல்லா விட்டுட்டு நீங்க எப்பிடி திடீர்ன் டவுனுக்கு வந்துட்டீங்கன் கேக்கற
என்ன பண்றது வந்தாச்சி எ ஒய்ஃபுக்கு பூன பிடிக்காது.
ஓ அவுங்குளுக்கு பிடிக்காதுங்ளா?
அவுங்குளுக்கு நாய் பிடிக்கு. எனக்கு வந்து பூன பிடிக்கு.
உங்குளுக்கு நாய் பிடிக்குங்ளா?
ஆ புடிக்கு நா சின்ன வயசுல வளத்திருக்கறே.
ம் ம் ம்.
அது மேல சவாரில்லாம் போயிக்குறே.
போது மட்டு போங்கன்னா சவாரி
அ இல்ல இல்ல அது வந்து என்ன ப்டின்னா அது வந்து அது என்னுடைய பாடி காடு மாரி அது ந நா ஸ்கூல் போகறப்போ ஆமா எ பின்னாலயே வந்து என்னைய ட்ராப் பண்ணிட்டு வந்துரு. மதியோ லன் ன்ச் பிரேக் விட்டாச்சுன்னா என்னைய பிக்கப் பண்ணதுக்கு வந்துரு. அதே மாரி ஈவினிங் ஸ்கூல் விட்டாச்சுன்னா அது மறுவுடியு என்னைய பிக்கப் பண்ண வந்துரு.
பாத்தீங்கனா
கேக்கல கேக்கல.
இல்ல அந்த அளவுக்கு நாயே விட்டுட்டு
இல்ல அது சின்ன வயசுல அப்பா எறந்தப்போ அத வெச்சிந்தே. அதுக்கப் அப்புறோ அ அது என்ன பண்றது அசாம அந்த எங்க தெருவுல வந்து பாத்தீனா யாரையு வர விடாது.
ம் ம் ம்.
யாராவது வெளியாள்கள் யாரு வந்தாலுமே வர விடாது.
அந்தர வளக்கு அது கொஞ்சோ பயங்கரமான ஆளு அது.
அ டிஸ்க்
புரில.
தெருவுல யாரு சொன்னீங்கல்ல. நீங்க எப்டி போனீங்க?
ஆமா ஆஹா அது எங்க வீட்ல தான இருக்குது மத்த வெளியாள்கள யாரயுமே வர விடாது.
ம் புரில்
ஊரு கார்னோ.
ஆமா.
ம் அ பேரு
அ அதுக் பேரு வந்துவ் ராஜான் தா வெச்சோ.
ராஜானு வெச்சிங்ளா?
மா ஆனா
டு. கிட்டதா ஹலோ? ஹலோ சார்? ச ஹலோ? சார் நீங்க பேசறது கேக்கவே இல்ல.